ஹலோ
ம் கேக்குதாப்பா
அது நெட்வொர்க் இருக்குன் நெனைக்கிற
இல்ல இல்ல இல்ல இது வந்து க டைமர் ஆப்ல செட் பண்ணிருப்பாங்க பத்து நிம்சோ முடிஞ்சா வந்து கரெக்டா கட் ஆகிடு அந்த மாதிரி
இப்ப பேசுறோல்ல
ஆமா
இப்ப இது யாருக்கு அமௌண்ட்டு ஏறு எனக்கு புரில அது
ரெண்டு பேருக்குமே வந்து ஏறோன்
ரெண்டு பேருக்குமே ஏறுமா
ஆமா உங்களுக்கு அமௌண்ட் ஏறு எனக் கு அமோண்ட் ஏறு செல இதுல வந்து பின்னாடி பேக் கிரௌண்டு நாய்ஸ் இருக்கக்கூடாது பின்னாடி வந்து நம்ம பேசுறது வந்து பின்பக்கம் எதுவுமே வந்து கொரக் கொரன்லா இருக்காம இருந்துச்சுன்னா
ம்
அந்த ஆடியோ வந்து அக்செப்ட் ஆகிடு
ஓ இது வேர இருக்கா நீங்க சொல்லவே இல்லையே நா அதுக்கு கிச்சன்ல இந்து வெள்ல வந்துருபல்ல
சேர்த்து விட்டவங்க வந்த சொல்லலையாப்பா
எதுவுமே ஏண்ட சொல்லலையே இப்ப நீங்க கூட இப்ப சொல் ருக்லால பின்னாடி நாய்ஸ் இருக்க கூடாதுன்னு நாதா சொன்னனே எதுமே அவுங்க எதுமே சொல்லவே கெ அவுங்க எதுவமே எங்கிட்ட ஷேர்ப் பண்ணவே இல்ல இது மேர் குடுப்பாங்க ஃபஸ்ட்டு நா தா சொன்னனே அவுங்க ஒரு லிங்க் குடுத்தாங் ம்
பத்து நிம்ஷோ வந்து பேசுறோல பத்து நிம்ஷோ வந்து பேசனதுக்கு அப்றோ வந்து அந்த ஆடியோ அவுங்க பாப்பாங்க
ம்
அவுங்க வந்து கேட்டு ரொம்ப கொரக் கொரன்னு இருந்துச்சு வாய்ஸ்சு தெளிவா கேக்கல நா பேசுறது உங்களுக்கு நல்லா தெளிவாதான கேக்குது
ஆ கேக்குது என்னது கேக்குதா
ம் உங்களோடது நல்லா கேக்குதுப்பா தெளிவா கேக்கல அப் அப்படிங்கற மாதிரி இருக்கற பட்சத்துல வந்து அவுங்க அந்த ஆடியோவ வந்து எடுத்துக்க மாட்டாங்க நம்ம பேசுனது வேஸ்ட் ஆயிடும் ரிஜெக்ட் ஆகிடும் அதனால வந்து பின்னாடி பேக்ரவுண்ட் நாய்ஸ் எங்கிட்ட சொன்னவங்க அந்த மாதிரி சொன்னாங்கப் பா
எங்கிட்ட எதுமே ஷேர் பண்ணவே இல்ல
அந்த ஆ வீடியோல்லா பாத்தீங்ளா நீங்க
அவுங்க இன்னுமே அந்த வீடியோ எதுன்னா ஆப்ல போயிட்டு இன்ஸ்டால் எப்படி ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணும் மட்டுந்தா போட்டு இருந்தது நா வேற எந்த வீடியோவும் பாக்குல
ஓ இல்ல அந்த வீடியோல சொல்லியிருக்காங்க அப்டிங்கற மாதிரி சொன்னாங்கன்னு எனக் கு வந்து மீட்டிங் வச்சு லாஸ்ட் டைம் மீட்டிங் வச்சு சொன்னாங்க
மீட்டிங்னா எதுமே கண்டக்ட் பண்லையே
இது நாங்க வந்து ஸ்டார்ட்டிங்ல ஃப்ரெஷ்ல்லா ஃப்ரெஷ்சரா ஜாயின் பண்ணியிருக்கும் போது அப்போதிக்கு இந்த மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் அவுங் க வந்து இது என்ன மாதிரி அவங்க வந்து ம் ஒரு ரெக்கார்ட் மாதிரி சரி பண்ணி வச் சிட்டா எல்லாருக்கும் வந்து அனுப்பி விட்றாங்க எல்லாருக்குமே மீட் பண்ண மீ ட் வச்சு சொல்ல முடியாதுல்ல சோ ஒரு ஒருத்தவங்க வேலை இருக்கும் ஒரு ஒருத்தவங்க ஜாயின் பண்ண மாட்டாங்க
ஆமா
அதனால வந்து அது அந்த டைமிங்கில்ல வந்து சரி வராதுன்ட்டு அவங்க அழகா ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிட்டாங்க
ம்மா
அம்மா அது இதனால நீங்க அது வீடியோ வந்து மோஸ்ட்லி ரெக்கார்ட்டு இருக்கும்னு நெனைக்கிறே நீங்க ஃபுல்லா மூண் நாலு வீடியோ வந்துச்சுன்னு நெனைக்கிறே
எனக்கு ஒரே ஒரு வீடியோ தா அவங்க அமிச்சு விட்டு இருந்தாங்க ஒரே ஒரு அந்த ஆப்குள்ள எப்டி போய்ட்டு இது பண்ணணும் நானு
அப்டியா நீங்க குரூப்ல இருக்கீங்ளாப்பா
ஆ இப்பதா ஜாயின் பண்ணே அப்பதா குரூப்ல வந்து எல்லாருமே எல்லாருமே வந்து ஃப்ரீ ஃப்ரீன்னு சொல்ட்டு மெசேஜ் போட்ருந்தாங்களா சரி அப்பறந்தா என்னா எல்லாரும் ஃப்ரீ ஃப்ரீன்னு மெசேஜ் பண்றாங் கால்ல இருந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணே டாஸ்க் எதுமே வரவே இல்ல
அ ஆ ஆ ஆ
அப்பறந்தா யோசிச்சே சேரி நம்பளும் போடுவோ அப்டின்னு சொல்லும் போதுதா நீங்க கான்டக்ட் பண்ணீங்க
அப்பிடியா அத்தா அத்தா நானும் குரூப்ல வந்து ஃப்ரீன்னு போட்லான்னு பாத்தே யாருமே வந்து ரெண்டு மூணு பேர் வந்தாங்க எனக்கு பேபி இருக்காளா பேபி வந்து வச்சுகிட்டு கொஞ்சோ அவங்க சமாளிக்க முடியல அதனால அவங்களயு வந்து பாத்துக்கிட்டு அவ்ங்க இந்த டைமிங்கில வருவாங்க வேற யாராவது ஆனா நம்மளால பேச முடியாது பேச முடியாம வந்து கொஞ்சோ
கட் ஆயிடுச்சுன்னா நமக்கு தா ஆமா வேஸ்ட் டைமு வேஸ்டு ம்
ஆமா பிள்ள கத்துவா அதனால சொல்லிட்டு நா அப்பறமா வரேன்னு சொல்லிட்டே அதா நீங்க வர கரெக்டா டைமிங்கில மெசேஜ் போட்ருந்தீங்களா
ம்
ஆமா நீங்க என்ன டைமிங்லலா ஃப்ரீயா இருப்பீங்க
நைட்டு மழ இப்பதா ஸ்டார்ட் ஆகுது ஆட்டுக்கே
திரும்பியுமா
இப்பதா மழ ஸ்டார்ட் இங்க எங்க ஊர்ல
ஓ ஜிலு ஜிலுனு காத்து வந்துச்சு நல்லா ஆனா மழ பெய்ய மாட்டேங்குது
இங்க மழ பெய்யுது இது செம மழ
ஓ லைட்டா வந்து மழ பேஞ்சா நின்னுடுச்சன்னா வெக்கய கெளப்பி விட்டுரு
ஆ அதோட மஸ்கிட்டோவ கெளப்பி வு ட்டு நைட்லா தூங்கவே ம் நைட் எல்லா தூங்கவே விட மாட்டிங்குது
ஆமா கொசு சரியான அந்த மழ பேஞ்சு நின்ற உடனே உடனே வரு கொசு ஃபுல்லா ஆமா ஜன்னல ஃபுல்லா சாத்தி வச்சுட்டு இங்க வந்து நெட்ல மஸ்கிட்டோ நெட்டு வந்து மாட்டி வுட்டு தா வச்சுருக்கே புள்ளைங்க இருக்காங்கனு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கா
ம் நா மதியானோ ஒரு த்ரீ ஓ கிளாக் மேல ஃப்ரீயா இருப்பே மா சரி மழ பெய்யுது கொஞ்சோ வேல இருக்கு ஓகேவா
என்னமா
இல்ல மழ பேயிது ஆட்டுக்குட்டிலா வெள்யில இருக்கு அதெல்லா குள்ள போய் கொண்டு போடணு
செரி நீங்க பாருங்க என்னன்னு சொல்லிட்டு வேலயா வேலைய நா பாக்குற ஆ செரி ஓகே மா ம் தேங்க்யூ
ம் பாய்
பாய்